ம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ
ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ இனிதே வணக்கம் ப்ரோ ப்ரோ நல்லா இருக்குரே ப்ரோ நீங்க நல்லா இருறீங்களா ப்ரோ
ஆ ப்ரோ நல்லா இருக்குற இன்றய நாள் எப்டி ப்ரோ போச்சு
இன்றய நாளா ப்ரோ ஒரே புயல் ப்ரோ இங்க
புயாலா ப்ரோ
ஆமா ப்ரோ
எங்க ப்ரோ நீங்க கடலோரப் பகுதிகளா ப்ரோ
ப்ரோ நானு கப்பல்ல வேல செய்னிக்கிறே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ நெஜமா ப்ரோ அதல்லா லைஃப்ல கெடைக்க வேண்டிய ஒரு மோமண்டம் சூப்பர் ப்ரோ எப்டி ப்ரோ
எ ப்ரோ
எப்டி ப்ரோ ஈஸியா ரொம்ப கஷ்டமா ப்ரோ எதுலர்ந்து ப்ரோ
ப்ரோ ஈசியான கஷ்டல்லா இல்ல ப்ரோ இது என்ன கஷ்டமா ப்ரோ டவரு கெடைக்காது ப்ரோ போனல்லா அவளோ பேச முடியாது ப்ரோ இந்த மாரி
ஓகே ஓகே ப்ரோ இப்ப நீங்க ஒர்க்குல இருக்கறீங்களா இல்ல இல்ல எப்டி ப்ரோ
இப்பதா ப்ரோ இருந்து வரோ
இப்போ எப்டி ப்ரோ நீங்க ஒர்க் ஓ ஓகே ஓகே ப்ரோ
இப்போ வந்து இப்ப ஒரு ஒரு வேலைக்கு வந்து சாப்டுவாங்கல்ல ப்ரோ எல்லா பேசஞ்ஜர்ஸ் அவுங்க சாப்டபோது
ஓ ஆமா ப்ரோ
இப்ப மட்டு நம்ம போய் ப்ரோ கூப்டவா நானு
ஓ செஃப்புங்களா நீங்க ஓகே ஓகே
ஆமா ஆமா செஃப் ப்ரோ என்னான்னா கேக்குறாங்களோ எல்லா வந்து ஆட்ரு போய்ருகாங்க ப்ரோ வந்து நம்ம கூட ஒரு தம்பி இருப்பாரு எ அவரு அவரு தா கூட ஹெல்பர் மாரி ப்ரோ
ஓகே ஓகே
இப்ப நானா நா மட்டு இல்ல ப்ரோ குக்கு இந்த ஒரு பத்து இருவது பேரு இருப்பாங்க ப்ரோ
ப்ரோ ஒங்களுக்கு அப்ப நெறய லாங்குவேஜஸ் தெரியுன் நெனக்கிறே ப்ரோ ஏனா அந்த மாரி நெறய பீப்புள்ஸ் வருவாங்க நெறய ஃபாரினர்
இப்ப நாமோ கப்பலுஸ் ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருந்து கெளம்பிருகுது ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
அப்டியே நெக்ஸ்டு நெக்ஸ்ட்டு அப்டியே போகு ப்ரோ ஒரு மூணு நாலு மசோ ஆகு ப்ரோ அப்டி சுத்திட் சுத்திட் அப்டியே ஆமா உள்ள
எப்டி ப்ரோ இது ப்ரோ யூரோப் யூரோப் தான ப்ரோ
ஆமா ப்ரோ ஈரோப் தா ப்ரோ
ஆ காண்டினன்டா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அப்டியே அங்க இங்கன்னு சுத்தினே ப்ரோ வீட்டுக்கு போறத்துக்கே வருசத்துக்கு ஒரு தடவ ப்ரோ வீட்டுக்கு போவே
ஓ சோ புரிது புரிது ப்ரோ கஷ்டோ அதுதா ப்ரோ
நெட்டு கெடைக்காது ப்ரோ ஆனா ஆனா என்னா ப்ரோ சாப்பாடு நல்லா செஞ்சு சாப்டுனு இருப்பே ப்ரோ
மேரேஜ் ஆயிருச்சுங்களா ப்ரோ
ப்ரோ இல்ல ப்ரோ எங்க ப்ரோ கப்பல்லதான இருக்குறோ
இல்ல ப்ரோ மேரேஜ் ஆய்டா ஒய்ஃப் எங்கயாவது வீட்ல விட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க என்னா
இல்ல ப்ரோ அதா பாத்துனுகுரே ப்ரோ வயசாய்றுச்சு ப்ரோ
ஆ
முப்பத்தி நாலு வய்சு
வயசாயிடுச்ங்களா எவ்ளோ ஓகே ஓகே ப்ரோஸ் கால காலத்துல பண்ணுங்க ப்ரோ இல்லன்னா அங்க கப்பல்லயே வரவங்க யாரயாவது அப்டியே பேசி ஏதோ ஒன்னு
ப்ரோ அப்டி எல்லா பண்ண அவ்ளோதா ப்ரோ இருக்கற இருக்கிற வேலயு போய்டு ப்ரோ அப்றோ
வேல போய்டுன்றீங்களா கரெக்ட்டுதா ப்ரோ அ அ ப்ரோ அதலா ப்ரோ ப்ரோ தனக்கு மிஞ்சியே தா ப்ரோ எல்லாமே என்னா ப்ரோ நம்மளுக்கு மிஞ்சினது என்ன ப்ரோ அது
அப்டி நென்ச்சேன்னா ப்ரோ அப்றோ நென்ச்சன்னா சம்பளோ வராது ப்ரோ
அப்டின்டு இல்ல அதுவு கரெக்ட் ப்ரோ அது கரெக்ட் ப்ரோ வேல ஒ ஒண்ணு இல்லின்னா இன்னொணு ஆனா வாழ்க் க்கங்கறது ஒன்னுதா ப்ரோ
ஆ அது இப்ப சொன்னே பாரு வோர்க் கரெக்ட்டுதா ப்ரோ ஆனா கிளம்பனு ப்ரோ இங்கிருந்து எப்டின்னா இந்த வர்ஷோ முடிசுச்சுன்னா அப்டியே டிசம்பர்ல அப்டி கெளம்பிடுவே ப்ரோ அ அந்த ஆதான் என் ப்ரோ போ போய்ருக்கான் நூரூபாதா குடுப்பாங்க எந்நேரமு சாப்பட சாப்பாடே சாப்பிடக்கிறது ப்ரோ
ஓகே ஓகே ஊருக்கு போயிட்டு வர் நல்ல முடிவோட எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ நல்ல விஷயத்தோட
அ ஆ ப்ரோ உங்களுக்கு கன்பார்ம் சொல்றோ ப்ரோ நீ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீரிங்க சாப்டிங்லா ப்ரோ
ப்ரோ நாம வந்து வீட்ல தான் ப்ரோ நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆயிச்சு ப்ரோ ரெண்டு பசங்கங்கிறாங்க எங்க அப்பா எல்லாம் சொ சொ சொத்து கித்து எல்லாம் சேர்த்து வச்சிட்டு போயிட்டாரு நம்மளுக்கு ஃபுல்லா தோப்புங்க எல்லா இருக்கு ப்ரோ அங்கங்க இது வீடு வாடகைக்கு உட்டுட்டுருக்கிறது
உங்களுக்கு எத்தினி எத்தினி வீடு இருக்கு ப்ரோ
ப்ரோ நம்மளுக்கு ஒரு ரெண்டு வீடு இருக்கு ப்ரோ அதுதான் ப்ரோ
ஆம் ப்ரோ ரெண்டு ஏ வாடக நீ எதுல கடக்கற
ப்ரோ ரெண்டு வீடுன்னா நம்மளுக்கு சொந்தமா ப்ரோ ப்ரோ நம்ம ஒன்னு வந்து பழசு ப்ரோ அது இப்ப வந்து அது ஒண்ணு லாக்கில தான் ப்ரோ இருக்கு ப்ரோ நம்ப இப்ப வந்து இருக்குறதலே லிவ்விங் அதுல இருக்குறதலே ஒரு வீடு ப்ரோ அதுக்கப்புறம் தனியா ப்ரோ ரூம்மும மாரி செப்பரேட்டா ஒரு அஞ்சு ஆறு ரூம் இ எங்க அ இவங்க வட மாநிலத்தவங்க மாணவர்கள்லா இருக்குறாங்க ப்ரோ அ அ அதான் மாரி இருக்கு ஆ அந்த மாரி ப்ரோ அதுதா ப்ரோ இவங்களா வாடகைக்கு இருந்து
ஒரு ஆளுக்கு
ப்ரோ அது வீடு இது சைஸ் பொறுத்து ப்ரோ அவுங்க இருக்கனும் இருக்குற குவாலிட்டிஸ் மத்தபடி எல்லாருக்குமே எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸு இருக்கிறதுதா ஒரு ஒரு சைஸ் சைஸ் பொறுத்து ப்ரோ ரூமு சைஸ் பொறுத்து அவங்களுக்கு அதுதா ப்ரோ ஒரு ஒரு ஒரு ரூமுக்கு த்ரீ தௌசண்ட் ஒரு ரூமுக்கு பைவ் தௌசண்ட் அவ்ளோதா ப்ரோ
அப்போ நீங்க வேலைக்கெல்லா போர்த்தில்லயா ப்ரோ வாடக வச்சே பண்ணிருவீங்க போல இருக்கு
ஆ நம்ம வந்து வேற ஒரு இதுதா ப்ரோ பாத்தினு இருக்கு இந்த மாரி வேலைகலெல்லா இல்ல ப்ரோ நம்மளால குனிஞ்சு நிமிஞ்சி எல்லா எதுவு வேல செய்ய முடியாது ஆனா என்னால முடிஞ்சது செய்வ
சரி உங்களுக்கு என்ன நல்லா தா நல்லா இல்லயா ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ
இல்ல ப்ரோ நம்பளுக்கு வந்து அந்த அப்போ வந்து நம்ப வந்து கா இது வண்டி ரேஸ் ஓட்டி அந்த முதுகு எலும்பு தேஞ்சுட்டுக்குதுன்னு சொன்னாங் சொல்ட்டாங்க ப்ரோ அதனாலதா ப்ரோ இல்லனா ப்ரோ நம்ப இங்க ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ரேசர் ப்ரோ நம்ப வெள்ளலா எது அப்புறோ அதுதா ப்ரோ அப்புறோ சடனா ஒரு கிராஷ் ஆயிடுச்சு அதுல இது ஆனது தா ப்ரோ அதுல இதான்னுச்சு ரொம்ப அவஸ்த்தப்பட்ட அப்பத்துல இருந்து அதுதா ப்ரோ டவுன்ஃபால் ஆயிடுச்சு அதனாலதா சேரி இப்டி இப்டி ரன்பண்ண இருக்கு ப்ரோ மத்தபடி அதுதா பைய தா பாத்துட்டு இருக்கா எல்லாத்தையு ஏ ஆ
ஆ ப்ரோ பசங்கல்லா இருக்கிறாங்களா ப்ரோ
ஆம் ப்ரோ ரெண்டு பசங்க ப்ரோ
சேரி சேரி ப்ரோ பாரு ப்ரோ சாப்டியா இல்லையா ப்ரோ
ப்ரோ ப்ரோ இங்க சாப்ட்ட ப்ரோ நம்ப அளவு இதுதா ப்ரோ ரெண்டு இட்லி தா ப்ரோ நைட்ல அவ்ளோதா ப்ரோ ரைஸ் எல்லா எதுவு எடுத்துகறது இல்ல இரண்டு இட்லி மட்டு தா ப்ரோ ரைஸ் எல்லா எது ஏத்துக்கறது இல்ல
ஓகே ப்ரோ இட்லி மட்டு எப்டி ப்ரோ ரெண்டு இட்லி போதுமா ப்ரோ
ப்ரோ அவ்ளோதா ப்ரோ
ப்ரோ நல்லா சாப்புடு ப்ரோ உடம்புக்குல
அதுதா இல்ல ப்ரோ அது அவ்ளோ அளவுக்கு அதிகமா சாப்ட்டாலு இதாவருதில்ல தொண்டையிலயே நிக்குது அதனால தா ப்ரோ அதனால தா ப்ரோ
நல்லா நல்லா எக்ஸசைஸ் அந்த மாரி எதனா பண்ணு ப்ரோ அப்பதா உடம்பு நல்லா இருக்கு ப்ரோ
கரெக்ட்டு தா ப்ரோ பண்ற ப்ரோ வீட்ல எல்லா ப்ரோ நீங்க வீட்லல்லா எப்டி ப்ரோ நீங்க மட்டுதானா இல்ல ஒரு சிஸ்டர் பிரதர் யாரா இருக்கறாங்களா
இருக்காறங்க ப்ரோ எனக்குமூணு அண்ண மூணு அண்ண ப்ரோ எனக்கு
ஓகே ஓகே ப்ரோ சோ நீங்க தா லாஸ்ட்டா ப்ரோ இல்ல ஓ அப்போ உங்களுக்குதா எல்லாமே ப்ரோ எல்லா
என்னா எதுமே இல்ல ப்ரோ எல்லாம எப்படி ப்ரோ எல்லாமே எனக்கு வந்துரு
நீங்கா செல்லப் பிள்ளை ப்ரோ அதுதா
ம் காது மேலே அடிக்கிறாங்க ப்ரோ
அது அப்டிதா ப்ரோ எங்க கோவோ இருக்குதோ அங்கதா ப்ரோ பாசமு இருக்குது அது இப்ப உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எதுனாலு அதுதா ப்ரோ
அ நல்லா வந்து சும்மாக்கத பரோ யாராவ் ஒருத்த சும்மா சொல்லிட்டு போயிட்டுக்குறான் ப்ரோ அது மாரி
அதெல்லா இல்ல ப்ரோ பழமொழி சொன்னா அனுபவிக்கணுன்ற மாரி ஆராயக்கூடாதுன்னு உலகநாயகனே சொல் தொட்டுகுறாரா ப்ரோ
உலக நாயகன் சொன்னா என்ன ப்ரோ அவருக்கு என்ன இப்ப இருக்குது
அப்டின்ட்டு இல்ல ப்ரோ ஒரு பக்கோ இப்போ அ அப்பா இருப்பட்டது அண்ணா இரு பட்டது வாழ்க்கை என்பது இயற்கை அப்டி என்ன ஏத்திகிறாங்க எதிர்மனை திருப்பு முனைன்னனு சொல்லுவாங்க பாரு
சேரி ப்ரோ ஆமாமா ப்ரோ
பதல் இன்பம் துன்பம் நாணயத்துல எப்டி ப்ரோ ரெண்டு பக்கோ இருக்குது அந்த மாரி ப்ரோ இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கு ப்ரோ எது எதுமே இல்லேன்னா மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு இதுவே இல்லையே ப்ரோ
ப்ரோ மனுஷனுக்கு இன்னா ப்ரோ இருக்குது வாழ்க்கில எல்லா சாப்பா கடவுள் எல்லாதுக்கு சாப்புட்டு தூங்குங்கடா வேலையா சுத்துங்கடா தா பச்சாரு இவனுங்க காசுன்னு ஒன்னு கண்டுபுச்சிட்டு ப்ரோ எல்லா காசு பின்னாடி ஓடுனுக்கிறாங்க ப்ரோ
கரெக்ட்டு தா ப்ரோ
இனாத்துக்கு ப்ரோ காசு என்னாத்துக்கு ப்ரோ காசு வந்து நம்மளுக்கு என்னா ப்ரோ ஆயிட போது காசுனால எதனா நம்மளுக்கு என்னா லாபம் வருதா ப்ரோ என்னா ப்ரோ வருது காசுக்காக நம்ம ஓடுறோ அதுக்காக நெறைய இடத்துக்கு போய் சுத்துரோ இந்த மாரி ஊர் ஊரா வந்து உக்காந்துக்குற ப்ரோ
ஆமா ப்ரோ ஆனா ஒரு மனுஷன இப்போ ஓ ஆனா இப்போ ஒரு முக்கிய காரணியே அதுதா ப்ரோ இப்ப ஒரு மனுசனை தீர்மானி க்றதே அந்த காசுதா ப்ரோ
அது என்னவோ கரெக்டு தா ப்ரோ மனுஷனுக்கு இது பண்றது காசு தா ப்ரோ
உனக்கு டாக்டர் படிக்கிற ஒரு
அதுதா ப்ரோ நா கேக்குறே காசுனு என்னத்துக்கு ப்ரோ கண்டுபுச்சோ காசு என்னத்துக்கு ப்ரோ வாழ்க்கைக்கு
அது எப்டினா ப்ரோ அந்த காலத்துல பண்ட மாற்ற முறைன்னு ஒன்னு இருந்துச்சு ப்ரோ
அதே இருந்துகுலுக்கலா ப்ரோ பண்ட மாட்டு முறைன்னா இப்ப ஏன ஒரு ரெண்டு இட்லிக்குது ஓ கையில குடுத்துட்டு ஒரு வட வாங்கினுவா சாப் போயிடுவோ அந்த மாறி ப்ரோ பண்ண மாட்டெங்கற
ஆமா ப்ரொ அப்புடி இருந்த காலத்துல பழங்காலத்து நாகரீக முறைகளெல்லா நம்ம அப்போ இது அப்டிதா இருந்துருக்கு வெள்ளையர்கள் வந்து நம்மள வந்து அடிமைப்படுத்துன ஒரு காலத்துல சரிங்களா ஒரு கரன்சினு ஒரு இது எத்துனு வந்தாங்க ப்ரோ அ அதுதா ம் இதனாலதா ப்ரோ நம்பலுட இதா இருக்கு அது நாலடைவுல இப்ப நம்பளுக்கு வந்து நாணயமா இருக்குது ப்ரோ
ஆமா ப்ரோ என்னா ப்ரோ இவுனுங்க வேற நம்ள தலவலி குடுக்குறானுங்க ப்ரோ
மத்தபடி அரசியல் வேண்டா புரோ நம்ப உம் பாலுதாபுரோ நா காசுங்கிறது காசுங்கிறது தாபுரோ ஒரு இது ஆனா
ஆமா ஆமா புரோ
அதுக்காக தா ப்ரோ ஒரு மனுஷே காலையிலேயே எழுந்து ஓடுறா உழைக்கிறா
அது என்னவோ கரெக்ட் தா ப்ரோ
ஆஹ்
காசு இருக்கிறவ என்னா பண்றான் சும்மா சம்பாச்சுனு அவ பாட்டுக்கு போறான் அவ வருஷ கணக்குல சம்பாரிக்கிறது ரெண்டே நால்ல சம்பாரிச்சுட்டு
ஆனா எவ்வளவுதா காசு வச்சிருந்தாலு ப்ரோ ஆனா எவ்வளவுதா காசு வச்சிருந்தாலும் அவனால ஒரு செகண்ட மட்டு நேர நேரத்த மட்டு அவனால வாங்க முடியாது ஜி எவ்வளோ தெரியாது இப்ப இருக்கிற ட்ரில்லியனர் எலான் மஸ்கான கூடோ அப்புறோ
எலான் மஸ்க்கு தா புரொ ட்ரில்லியனர் புரொ அங்க என்னா புரொ வச்சிக்கிறாரு காசு
நெஜமாவே புரோ அம்பத்தஞ்சி வயசுல ஏதோ இந்த மாறி அச்சீவ்மெண்ட்டா புரோ
வேற மாறி இவரு ஆனா எலான்மஸ்க்குதா புரோ
அவர்தா புரோ ஒரு போஸ்ட்டுரு ஒண்ணு எடுத்து வீட்டுல மாட்டலானு நெனக்கிறே புரோ நானு எழுந்து அவர் மூஞ்சிலதா முலிக்கலானுக்கிறே புரோ டெய்லி
அத்துக ஒரு நல்லா காசு சம்பாரிங்க புரோ நீ வேற வாடக வூடுன்ற புரோ வாடக வூடு இது மாறி நெறையா அஸ்சட்சு உருவாகுது புரோ
அதுதா புரோ
சொத்து வேற இருக்குது புரோ சொத்தெல்லா அப்டியே ரெண்ட்டுக்கு உடு புரோ எதனா விவசாயிங்க வந்து விவசாய பண்ட்டும் ஏன்னா உன்னாலயே நடக்க முடியாது புரோ
பண்றது புரோ நானு வாரத்துக்கு அம்பது பேருக்கு சாப்பாடு போடுறது
தானம் பண்ற கதெல்லா வுட்ரு புரோ